ஹலோ
ஆ எப்டி இருக்களா
நல்லா இருக்கேங்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கமா வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்கா வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரும்
எல்லாரு நல்லா இருக்காங்கடா சாப்ட்டியா
சாப்ட்டாச்சுக்கா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டமா இன்னைக்கி நா ம மத்தியானம் வந்து மீன் குழம்பு வந்துச்சு நைட்டு வந்து சாப்பாடு நைட் டிஃபன் தா தோசையும் தேங்காய் சட்னியும்
அப்டிங்களா செரிக்கா பாப்பாலா என்னக்கா பண்றாங்க
பாப்பாதா படுத்து தூங்கிட்டாங்கடா இப்பதா ரெண்டு பேர் படுத்தாங்க
ஓகேக்கா
நாளைக்கு ஸ்கூல் போண்ணுல அதனால செய் இப்பதா துங்கினாங்க ரெண்டு பேரும்
ஓகேக்கா என்ன பச என்ன படிக்கிறாங்கக்கா பசங்க
ஆ பெரியவ வந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்னவ வந்து யூ கே ஜி போற
ஓகேக்கா ஓகேக்கா
நீ என்ன சாப்ட்ட
நா வந்து தோச சாப்ட்டேக்கா
ஓகே ஓகேடா செரிடா
ம் எங்கயாச்சு வெளியே போலயாக்கா நீங்க
எங்கப்பா இல்லையா வெக்கேஷன் முடிஞ்சிச்சு ஒன்றர மாசம் லீவ் தந்தாங்க ஸ்கூல்ல ஓனிச்சுட்டு அப்ப இப்ப இப்போதா ஒன் வீக் தா ஆச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க பசங்க ஆனா இப்பதக்கு எங்க போல ஆனா அடுத்த மாசம் போக வேண்டியது இருக்கும் ஏன்னா ஏன்‌ சித்தி பைய தம்பிக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப வந்து ஊர்ல தா வந்து கல்யாணம்மா அப்ப வந்து கல்யாணம்ல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி எடுக்கலான்னு வீட்டுல அப்படி அவங்க பொண்ணு வீடலயே வச்சு அப்போ அதுக்கு போகணு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு வரலான்னு இருக்கோம் அடுத்த மாசம் அதுக்கப்பறம் கல்யாணம் வந்து அதுக்கு அதுக்கப்ப ரெண்டு மாச கழிச்சுதா வந்து மேரேஜு அப்பவு போனு அப்பிடி இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு அந்த பிளான் இருக்கு ஊருக்கு போயிட்டு வர்றது
ஓகே அப்ப இந் இந்த லீவுக்கு எங்கமே போலியோ
இந்த லீவுக்கு நா எங்கயு போலடா ஏன்னா எம் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போறா அவ பரதநாட்டிய கத்துக்றா அப்ப வந்து இந்த வெக்கேஷன் லீவ்லதா வந்து அவளுக்கு கிளாஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணு ஏன்னா அவ இன்னி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து சலங்கு பூஜை பண்ண போறா
அப்டிங்ளா
அதனால அப்ப கரெக்டா கிளாஸ் ஃபாலோ பண்ணாதா அவளால வந்து அந்த இது பண்ண முடியு பிராக்டிஸ் கரெக்டா இருக்கு
ஓகேக்கா எத்தன வயசுல இருந்துங்க்கா போறாங்க
அவ வந்து ஒரு நாலு வருஷ ஆயிடுச்சுடா ஒரு ஆ ஒரு ஆம இப்ப வந்து அவளுக்கு பத்து வயசு ஆகுதுனு வெச்சுக்கோயே ஒரு ஆற் அத ஏழு வயசுலா சேத்திருப்ப ஆறு வயசுலனா ஆமாப்பா
ஓகேக்கா பரவால்ல சேர்த்து விட்டு இருக்கீங்களே
இல்ல ஆக்சுவலி வந்து என்னன்னா அவன் இல்ல அவள விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் நா முன்னாடி சின்ன வயசுல நா கத்துக்கிட்டே ஸ்கூல் படிக்கூ போது அவுங்க கிட்டதா அந்த குரு கிட்டத இப்ப ஏன் பொண்ணு திருப்பி இப்போ அவள சேத்து விட்டுருக்கே
ஓகேப்பா அவுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா பாப்பா
அ அவுளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா வந்து இப்ப என்னன்னா இப்பதா ரொம்ப கொஞ்சோ என்ன கொஞ்சோ லேசியா பண்ணிட்டு இருக்கா போகறிறதுக்கு கிளாஸுக்கு போகறது மடிச்சு இல்ல காலைல எந்திக்கிறதுக்கொ ஏன்னா வந்து வாரத்துல ரெண்டு நாள் கிளாஸு சனிக்கெழம வந்து ஈவ்னிங் இது சண்டே வந்து மார்னிங்கூ இருக்கூ அவளுக்கு மார்னிங் எந்திச்சி ரொம்ப கஷ்டோ அதுக்காகல்ல வேண்டா வேண்டா நா சொன்னே இவ்ளோ தூரோ பண்ணிட்ட நாலு வருஷம் போயிட்ட நீ சலங்கு பூஜ இருக்க அது வரைக்கூ ஒழுங்கா போ ஸ்கிப் பண்ணாத போயிட்டு கத்துட்டு எப்டியா ஒரு சலங்க கட்ல நானு வந்து கத்துக்கிட்டே பட் என்னாலயு நா வந்து கொஞ்சோ லேட்டா தா ஜாயின் பண்ணே நா ஒரு ஏ ஏழா கிளாஸ் எட்டா கிளாஸ் படிக்கும்போதுதா ஜாயின் பண்ணேனு என்னால வந்து செரியா கண்டின்யு பண்ண முடில
ஓகேக்கா
முன்னே எக்ஸாம் ப்த்தா டென்த் எக்ஸாம் வந்துருச்சு அப்பறோ பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு சொல்லிட்டு அந்த அப்டியே பிரேக் ஆயிடுச்சு அதனால இவல அதனால்தா முக்கியமா சி சிக்கரம செத்து விட்டது செரி சிக்கரமா சின்ன வயசுலயே போட்டனா வந்து ஓரளவுக்கு முடிச்சிடலால அப்டின்னு சொல்லி தா போட்டு வி டன் பாத்தே இப்ப வந்து முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தன் இப்ப பார்த்தா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் இருந்தாலும் நா போர்ஸ் பண்ணிதா அனுப்புடுறேன்ன்னா வச்சுக்கோயேன்
ஃபோர்ஸ் பண்ணி அம்ச்சுட்ரிங்க அப்ப அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்க்கலாம்ல
அவளுக்கு எது தெரியுமா இன்ட்ரெஸ்ட்டு டி. வி போட் டிவி பாக்கணும் ஷாட்ஸ் பாத்துட்டு இருப்பா நெட்டு கனெக்ஷன் இருக்கு வீட் ல வைஃபை அத வந்து அந்த இப்ப டி. வி ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா உடக்காந்து ஷாட்ஸ் தான் பார்த்துட்டுருப்பா இதுதா வேல வீட்டில உட் காந்து அவ போனது இந்த ரெண்டவர் தா கிளாஸுக்கு ஏன்னா ஒன் அவர் வந்துதான் டான்ஸ் கிளாஸ் பா ஒன் அவர் வந்து இந்த இது ஆ கர்நாட்டிக் மியூசிக் கிளாஸ் அதுவு அதுவு அவங்களே தா எடுக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டவர் அப்டி அந்த ரெண்டு அவருக்கு வந்து தான் அவ ஸ்பெண்ட் பண்றதே மத்த நேரம் ஃபுல்லா அவ டி. வி பாக்குறது இது பண்றதுதா அந்த ரெண்டவர் போயிட்டு வரதுக்கு அவளுக்கு அவ்வளவு சோம்பேறி
சின்ன பொண்ணுல்லக்கா அதுனால அப்டி இருப்பா தம்பி எதாத் கிளாஸ்ல சேத்துட்லையா
தம்பியா தம்பி வந்து என்னன்னா அவ வந்து கொஞ்சோ என்ன சொல்றதுக்கு துரு துருன் இருப்பா அப்புறோ அவ வந்து இந்த கொரோனா டைம்ல பொறந்தனால கொஞ்சோ வி இது என்ன கொஞ்ச ஸ்பீச்லெஸ்ஸா வெற இருந்தா ஸ்டாட் டிங்ள அப்புறோ கொஞ்சு ஸ்பீச் தெரப்பிலா போட்டு இப்பனா கொஞ்சோ பேசலா ஆரம்பிச்சிருக்கா ஆன இப்ப நல்வா ஓவரா பேசுறா அ அத்னால என்ன ஆய் போ சோ அவ வந்து கொஞ்சு துருத்துன் இருப்பானா னா வந்து அவன வந்து நம்ம வந்து எதுலிமே டக்குன் எறங்கி உட முடில ஆனா அவ து வந்து தம் பியு வந்து ச ச என்ன சொல்றதுக்கு பாட்டெல்லா சூப்பரா பாடுவான்ப்பா அவ வந்து ஒரு வாட் டி ஒரு பாட்ட கேட்டனா கரெக்டா பாடிடுவா இப்போ உள்ள பாட்டு எல்லாமே அவனுக்கு தெரியு எனக்கு கூட தெரியாது என்ன பாட்டுன்னு அவ் பாட் னா நாம் நானு எதோ செரி எதோ ஒலர்ரான் நெனைப்பே அப்பறம் பாத்தா டிவில வர நம் எதுோ இந்த பாட்டத்தா அவ பாடிட்ருந்திருக்கா அப்டின் சொல்ட்டு அப்பதா எனுக் தோனோ அந்த மாதிரி அவ் மியூசிக் சென்ஸ் கொஞ்சோ ஆமா தம்பிக்கு மியூசிக் சென்ஸ் கொஞ்சோ அதி
அ ஒகே அப் சோ அந்த மாரி எதாத் சேத்து விட்லாலக்கா
ஆமாப்பா அவனுக்கு அவனுக்கு அந்தமா சேத்து ஒன்னு அவன முக்யமா இப்ப என்னத்தெம்மா ப்ரெச்சன ஸ்கூலுக்கு போறதியே அலுவாம்பா அ இப்போ வந்து டெய்ல் இன்னிக்கி வந்து அ என்னன்னா லீவ் உட்டுட்டாங்க அவுங்க ஸ்கூலு ஏன்னா அவுங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு அ எ ஒருத்தங்க எறந்துட்டாங்கன் சொல்ட்டு லீவ் விட்டுட் டாங்க சின்ன பசங்கள்ல இவ வந்து பாத்தாவ் இந்த என்ன சொல்றதுக்கு இந்த பே ஸ்கூல் மா தா படிக்கிறா தம்பி பொண்ணுதா வந்து பெரியண்ணே சி பி எஸ் சி ஸ்கூல்ல படிக்கெறா அப்ப வந்து அப்ப வந்து என்ன ன அவ வந்து லீவ் விட்டுட்டாங்களா அதனா நாளை இன்னக்கி நை ட்டு இப்ப சொல்ற தூங்குற வரைக்கு சொல்றா நாளக்கி லீவு எனக்கு நா போ மாட்ட போ மாட்டன்னு ஏன்டி ஸ்கூலுக்கு போறதுக்கே அழ்து அழ்து போறப் புள்ள கு கொண்டு போய் சேக்கறத்தா எனக் தெர்ல அதா சேரின் பாத்துட்ருக்கே ஏதாவ் ஒன்னு சேத்து உண்ணோ ஆனா கண்டிப்பா
அப்டின்னா சேர் சேரி சேத்து விடுங்கக்கா ஏதாவ் ஃப்யூச்சர்ல யூஸ்ஸாகு
ஆமாப்பா ஆனா வந்து இந்த டிவிலல்லா இந்த ம்யூசிக் இதுல்லா வெச்சிருப்பாங்கள காம்படீஷன் பசங்கல்லா பாடுவாங்கல்ல பாடம்போது இவனு வந் ந்து என்ன இந்த மைக்கு மாரி ஏதோ ஒன்னு தூக்கி வெச்சிக்ட்டு கை வெச்சிட்டு பாடுவா அவ அந்த அந்த அது ஒரு வாட்டி கேப்பா அந்த அந்த ம்யூசிக் கூட இவனி ஏதாவ்து லிரிக்ஸ் தெர்யாம இருந்தாலு அப்டியே ஏதாவ்து இவ்னே போட்டு பாடிருவா அந்த மாதிரி
ஓகே பரவாலக்கா நல்லா டேலண்ட் தா
ஆமா ஆமாப்பா அதா இனி அவனே கொஞ்சொ கான்ஸ்னேட் பண்ணி சொன்ன மாதிரி அவனே பாக்கணு ஒனக்கு இதுலல்லா இன்ட்ரஸ்ட்ருக்கா
நானா இந்த பேக்கிங்க்குதாங்க்கா ஜாயின் பண்ணிருக்க பேக்கிங் தா பாக்குணு
அப்டியா ஓகே ஓ
எங்க வீட்ல கூடோ மேல ஒரு பைய்ய இருந்தாங்க சின்ன வயஸ்ல ஒரு அவனுக்கு ஒரு அஞ்சு வைசு இருக்கம் போத்தா இங்க வந்தாங்க இன்னொரு பையனுக்கு ஒரு பத்து வைசு இருக்கு ரொம்போ துருத்து துருனு இருப்பாங்க ரெண்டு பேருமே சின்னப் பைய வந்து அவ்ளோ எப்டி சொல்ற படிப் பு அது மேர்லா இருக்க மாட்டா பெரிய பைய ரொம்ப துரு துரு துர்னு இருப்பானா டேன்ஸ் க்ளாஸ் சேத்து உட்டாங்க பாட்டு க்ளாஸ் சேத்து உட்டாங்க ட்ரம்ஸு அந்த மேரி நறைய சேத்து உட்டாங் ஆனா அவனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்றது வந்து அந்த படிப்பு அந்த மாரி ஒரு இதுலயே போயிட்டானா அக்கப்றொ வந்து மறுப்டியு வந்து டான்ஸ் ல இப்ப நறைய ஸ்டேஜ்லல்லா நல்லா டான்ஸ் நல்லா செரியான டேலண்ட்டு சம்மையா பேசுவாங்க்கா அவ அதாவ்து நீங்க ஏதாவ்து அவ வீட்ல வந்து நறைய ஜாயின் பண்ணி விட்டுட்டே இருந்த்ருக்காங்க அதுல ஒரு டேலண்ட் அவனுக்கு அது புடிச்சிருந் ச்சி அந்த டான்ஸு இப்போ வந்து நல்ல லெவல்ல இருக்கா அந்த பைய இப்ப டுவெல்த்து பச்சிட்ருக்கா அதுதா தம்பியதா சேத்து விடுங்க அப்டின் சொல்ற
ஆமாப்பா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரில்லா இப்ப ஆம்ப்ள பசங்க படிப்ப விட இல்ல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்க படிப் ப்ல ஆனா சொன்னா மா ரி இந்த மாதிரி விஷேஷ்த் இதுலல்லா வந்தே சைடா எதாவ்து கத்துக்குறதுல அப்பறொ வந்து அதுல வந்து நல்லா ஆ ர்வொ காட் றாங்க
ஆமாக்கா அப்றமா பாப்பாக்குமே அப்டிதா நம்ம வந்து ஃபொ கேர்ள்ஸுன்னா சும்மானுக் கூடாது நம்பளுமே நல்லா ஒரு இதுல நிக்கணுல்ல அனாலுமே அ ரெண்டு பேருமே வந்து சைட்ல ஏதாவ்து கத்துக்கொணு கண்டிப்பா
ஆமாப்பா கண்டிப்பா நீ சொல்ற கரெக்ட்டுதா எங்க இந்தப் இப்போல்லா பசங்க வந்துல எப்பப் பாத்தாலு இந்த ஃபோனு டிவி தாம்ப்பா ஐயோயோ
இல்லக்கா ஒரு ஸ்டேஜ் ஆனா புரிஞ்சிப்பாங்க அக்கா
ஆமாப்பா அது நம்மள என்ன சொ நம்ம நம்மனா வந்து அம்மா சொன்னா அப்படி கேட்போம் அப்பா சொன்னா அந்த ஒரு ச சவுண்ட் கொடுத்தாலே அந்த ஒரு பயம் இருக்கும் இப்போல்லாம் என்ன சொன்னா நீ என்ன சொல்லி நான் என்னக் கேக்கரன்னு சொல்லி அந்த மாதிரி தெரியுது பசங்க
ஆனா புரிஞ்சுப்பாங்க ஆனா ப்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கத்துக்கணும் நாங்கலாம் மிஸ் இப்ப வந்து ஃபீல் பண்றேன் நான் வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எத்து படிச்சிருக்கலா ஆனா அப்ப அந்த நாலெஜ் இல்ல எனக்கு இப்பதான் வந்து படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது
கண்டிப்பாப்பா நீ இப்ப இப்ப உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் பாறேன் எவ்வளவு டேலண்டா இரு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது சொன்ன மாதிரி நம்மளும் அப்ப டைம் நெறய வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ணி முடியாது ஏஜ் போக போக நம்ம இன்னும் ரொம்ப பிஸி ஆயிரோம்ல நம்ம நம்ம லைஃப் இதுல அப்ப வந்து வந்து நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிது எனக்கே அப்டிதான்பா எதா பண்ணலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்துக்கறது அதுலயே வந்து கரெக்ட்டா இருக்கு டைமு
புரிது பண்ணணும்னு தோணுது ஆனா எதுமே பண்ணவும் முடியல ப்ச் அதுக்கு ஏதாவது நம்ம தெரிஞ்சுதானே பண்ண முடியும் அத எதுவுமே பண்ண முடியல கொஞ்சம் இதுவாதான் இருக்கு ஆனா ஆச மட்டு இருந்தா போதாதுல செயல்படுத்தணும் அதுக்கு என்ன பண்றது தெரியல
கண்டிப்பா கண்டிப்பாப்பா பாரு உனக்கு எது எந்த லைன் உனக்கு கொஞ்சோ சூட் ஆற மாரி இருக்கோ அதுல வந்து எறங்கிறு ஃபஸ்ட்டு கொஞ்சோ ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோ இதுவ தா இருக்கும் அப்பறோ போக போக நம்ம பழகிக்கலா அதுல வந்துரு செட் ஆயிரு நமக்கு அந்த இது
சேரிங்க்கா சேரிக்கா அது ஒரு செகண்ட் லைன் வருதுனா கால் பேசிட்டு வரேக்கா
ஆஹ் ஓகேடா ஓகேடா சேரிப்பா ஓகே